கேக்குதாங்க ஆ கேக்குது சொல்லுங்க உங்க வேலலெல்லாம் முடிஞ்சிச்சா ஏதாவது பேலன்ஸ் ருக்கா.
கேக்குதுங்களா ஆ உங்க வேல எல்லா முடிஞ்சுச்சா இல்ல பேலன்ஸ் ஏதாச்சு இருக்கா
நெறைய கேக்குதா
உங்க வாய்ஸே கேக் கேக்கல உங்க வாய்ஸே கேக்கலங்க
இப்ப கேக்குதா கேக்குதா கேக்குதா
தூரமா கேக்குதுங்க ஆனா கேக்குது
மட்டு கேக்க மாட்டேங்கிதே
உங்களுக்கு கேக்லீங்ளா ஹலோ
கேக்குதா கேக்குதா
ஆ ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க
ஹெட்செட் போட்ருந்தங்க அது கேக்கல போலருக்கு
ம்
ம் ம் அப்றோ சொல்லுங்க எப்டி போவுது உங்களுக்கு
எதோ சொல்ற மார் ரி எதுமே இல்ல ஓகே ஒகே ஓகே தா எல்லாமே டாட்டா பாம்பாய் இவரு
ஸ்நாக்ஸ் எதுமே சாப்பிலீங்ளா ஸ்நாக்ஸ் எதுமே சாப்பிலீங்ளா
இல்லங்க நெறைய வேலருக்கு பால்கணிப்பியு பண்ணு க்ளின் பண்ணு ஒரு வாரமா கிளீன் பண்றதில்ல நாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டிதா கிளீனே பண்வோ அது அவ்ளோ குப்பையா கண்றாவியாருக்கு வீடு
ம் செரி செரிங்க
ம் நெறைய வேலர்க்கு துணி வேற மடிக்கனு ஒரு வாரத்துக்கான துணி அப்டியே இருக்கு சேர்ல
ம் இன்னைக்கு லீவா உங்களுக்கு
ஆ ஆமாங்க அதா எல்லா வேலையு செய்வே
இன்னிக்கு அப்றோ எப்ப லீவ் உங்களுக்கு
அவ்ளோதாங்க
ரெண்டு நாள் லீ்வ் தர மாட்டாங்ளா வீக்லி டூ டேஸ்
வீக்லி டூ டேஸ் தா சிக்ஸ்த் டே பாக்க சொல்லிர்காங்க
ஓகே ஹெல்த் எல்லா எப்டி இருக்கு
அது கொஞ்ச கொஞ்சமா போய்ட்டு இருக்கு எங்க போதுன் மட்டு எனக் தெரியில சாப்ட முடியல இல்லிங்ளா ஞ்சத்து மேல சாப்ட்டா வாமிட் வருது
எத்தன் மணிலந்து சாப்ட்டா
ஒரு மணி ஒரு கொஞ்ச நாள் அதா கொஞ்சோ அதிகமா சாப்ட்டா வாமிட் ஸ்டார்ட் ஆற மரி இருக்கு
உம்
கொஞ்சோ கம்ஃபெட்டபலா இல்ல இதுயுமே இந்த மாரி பிவிஸ்சு ஆமா அதனால தா ஒடம்பு பாழா போயின் நிறுத்து
அப்டித்தா இருக்கும் அப்டி பண்ணா அப்டித்தா இருக்கும் நைட்ஷிப் பண்ண அப்டிதா இருக்கு
இப்டிதா இருக்கணுன்னு சோ மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கு ரொம்ப மோசமாவு இல்ல
உம் செரி செரிங்க
நீங்க வேலைக்கு போறீங்ளா
ஆ இல்ல இல்லைங்க
ரெண்டு பசங்கள்ட்ட பாத்துக்கற்தே ஒரே வேல ஒரு பெரிய வேல
வீடலயே போயிட்டு இருந்தேங்க மொதல்ல போயிட்டு இருந்தே இப்ப இல்லைங்க
இதா பசங்க வந்து பாக்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கே ஒர்த்தி கத்திட்னே இருக்கா ஒர்த்த அழுவா
எனக்கு வேலயே இல்லங்க நா சும்மா இருக்கே தெரியுங்களா நெறைய பேர் இதுவூம் சொல்றாங்க
ஆ இல்ல
சும்மா இருக்கே மத்தவங்க ஒழைப்ப ஒக்கான்னு சாப்ட்டுட்டு இருக்கே
ரெண்டு பேர கவனிகர்த்து எவ்ளோ பெரிய கஷ்டோ பாக்கரவங்களுக்கு தா தெரியு
எங்க அம்மா வேற பின்னடி பின்னேடி ஃபோன் பண்ணிட்ருக்காங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்ற ஏ ஆட்டுட்ட குச்சுக்கிறனு திவேனி புல்லா உம் நா யே இப்ப ரெண்டு பேருக்கு தோச ஊத்
ஒரே மிஷோ இருங்க
இப்டி எல்லா ஸ்டாப் பண்ண கூடாதுங்க ஹலோ
இருக்கே இருக்கே இல்ல இல்ல கேக்குது
கேட்கக் கூடாது ஏதாது பேசிக்கிட்டே இருங்க இல்ல நா பேசிக்கிட்டே இருக்க கேட்டுட்டிருங்க இவ ஒருத்தீங்க ஆட்டாவ எடுத்து கீழ போட்டுட்டு இருக்காங்க இந்த ஆ